ஹலோ
என்ன பண்றீங்க
சும்மாதா உக்காந்துருக்கே நீ என்ன பண்ற
சும்மாதா இருக்கே
ம் ம் சாப்டியா
ஆ சாப்டே நீ சாப்டியா
நானு சாப்ட்டே என்ன சாப்ட்ட
ம் ம் சாப்பாடு தக்காளி தொக்கு
ம் ம் அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா
ஆ வேலைக்கு போயிட்டாங்க நீ என்ன சாப்ட ம்
நா என்ன சாப்பாடு தக்காளி சாப்பாடு சாப்ட்டே
வந்தா பாப்போம்
என்ன பண்ணிட்டு இருக்க
கியா
ஆமா நா தா சமச்சே
ம் வேலைக்கு போலயாடா இன்னைக்கு
அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா
ஆ அம்மா வேலைக்கு போய்ட்டாங்க
லீவு சேரி சேரி அக்கா ஊருக்கு வராங்களா
ஆமா இன்னைக்கு வந்துட்டு இருக்கா த்ரீ டு ஃபோர் குள்ள வந்துடுவா
ம் ம் சும்மா டயர்டா இருந்துச்சு அதனால வீட்டுல இருந்துட்டே
ஓ ஓகே ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தானா இல்ல
இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தா அப்புறோ நாளைக்கு கனி அவுங்களா வந்துடுவாங்க அப்புறோ போயிருவே
ஓ ஓகே ஓகே
இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு இல்ல
ஆ ஆமா
ஆனால்
நாளைக்கு என்ன இது
மொகரம்
மொகரம்ன்னா
மொகரம்ன்னா அது ஒரு ஃபெஸ்டிவல்ன்னு நெனைக்கிறே
ம் ஓகே யாரே என்கிட்ட கேட்டாங்க மொகரம்ன்னா என்னன்னு மொகரம்ன்னா என்னன்னு
சேரி சேரி
ம்
யார் கேட்டாங்கன்னு ஞாபக இல்லையா ம் ம்
யாரோ கேட்டாங்க
சேர் சேரி நாங்க ஆட்டுக்குட்டி வாங்கிருக்கோ
ஆட்டுக்குட்டியா ஆ
மூணு ஆட்டுக்குட் புல்லு கட்டிவுட்டே சாப்பிட்டு இருக்கு
மூணுமேயா மூண்மே குட்டியா
இல்ல இல்ல ஒரு பெரியாடு ரெண்டு தா குட்டி ம் ம்
அப்டியே சார்ன்னி வாங்கி
ஆமா அப்பறோ ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிருக்கோ கண்குட்டின்னா தெரியு தானே
மாட்டுகுட்டி
மாட்டுக்குட்டி இல்ல கண்ணுக்குட்டினா மாடு ஓட கொழந்த
ம்
ம் ஒனக்கு ஏதாவது மூவி தெரிஞ்சா சொல்றியா பிரியா இன்னிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாளா
ஆ மதியானம் வர சொல்லியிருக்காங்க பிரின்ஸ்பல்ட்ட சய்ன் வாங்க
ஓ ஹோ செரி செரி
நீங்களும் போக எத்தன மணிக்கு வராருன்னு தெரில்ல
ஆ
எழுத்துக்கனும மறுபடியும் குளிக்கிறதுதா சோம்பேறித்தனமா இருக்கு குளிக்கனுமா ஆஹ குளிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன்
ம் குளிக்கா குளிச்சுட்டு போயே தூங்கினியான்னு கேட்டே க்கறாங்க குளிக்காம போனோன்னா வெச்சுக்கோ
இத என்ன பாத்துட்டு இப்ப கூட தூங்கி எஞ்சு வந்த மாரி தான் இருக்கு நல்ல பெரைட்டா இருந்தே நா நாங்க அப்பதான் வந்ட்டு சாப்ட்டுட்டு போனோம்
ம்
பீஸா ஆர்டர் பண்ணோ
பாத்தியா விட்டுட்டு சாப்பிட்டுருக்கே
அன்னைக்கு மஞ்சு பெர்த்டேக்கு கேக் வாங்குனோல்ல ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் கேக்கு
ஆ
அதுவும் வாங்குனோ வாங்கி சாப் ட்டுட்டு போனோ அது என்ன பாத்து தூங்கு மூஞ்சின்னு சொல்லிச்சு
எனக்கும் பீட்சா வாங்கிக்குடு நானும் எப்டி இருக்குன்னு சாப்ட்டு பாக்கணு
ஆ ஓகே அது குட்டி பீசா ஒரு ஸ்லைஸா வந்துச்சா டுவல் டுவெண்டி ஃபோர் சென்டிமீட்டர் டுவல் சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு டுவண்டி ஃபோர்ன்னு நெனக்கிறே நாங்க குட்டியா இருக்குன்னு நெனச்சோ ஒரு இதுனால ஆனால ரெண்டு போட்டோம் வேற வேற பிளேவர் பாத்த நல்லா பெரிய டப்பா ட்ரையாங்கிள் ஷேப்ல
ம்
நல்லா பெருசா பண்ணி அ அந்த ஷேப்ல கட் பண்ணி குடுத்தான்
ம்
ஒன்னு நூறுபா ஒரு பீஸ்சு அனுப்பு அவங்க எல்ல ஒரே பீசு ஆனா பெருசா இர்ந்துச்சு ட்ரையாங்கிள் ஷேப்ல நல்லா ஓ கழுத்து கிட்ட வெச்சோன்னா ஓன் வயிற்கிட்ட வரும்
அவ்ளோ பெரிய டப்பாவா
ஓ ஹைட்டுக்கு அதான் வரும் ஆமா
ம் எனக்கும் வாங்கி கொடு பீச்சா
ஓகே
ம் நேத்து நம்ம ஒரு சாலஞ்சு கேம் வெளாண்டோம்ல
என்ன சாலஞ்சு கேம்
அத நான் டெலீட் பண்ணிட்டேனா
ஆமா ஏன்னுங்க மீட் பண்ணி நம்ப இலுபட்டி ஆளுள்ளா எவ்வளவு ஸ்கோர்ன்னு பாக்கலாம்ட்டு உள்ள போனா ய போயிடுச்சு டெலிட்டட்னு வந்த்ருச்சு
நா போ நா போட்டது உன்னோடதுல நா போட்டது டெலீட் ஆயிடுச்சா
போட்டது ம் இல்ல இல்ல இல்ல உனக்கு எதுல தப்பு
புரில
எதுல தப்பு
எனக்கு பென் க்வாலிட்டி டைம் அதுலயு
ஆ
அப்பற ஜூஸ் நீ டீ சொல்லிருந்த நா ஜூஸ் குடுத்துட்ட
நா காஃபி சொல்லிடுந்த
ஆ அப்டி சொல்லியிருந்த
ம்
ஷிவானியா பால்வாடி போயிட்டு வந்துட்டா ம் ரெடி ஆயிட்டு போயிட்டு வந்துட்டா
ஓகே ஓகே
அ ஆமா அவளே சொல்றா ம் போயிட்டா அவளே சொல்றா என்ன ரெடி பண்ணி பால்வாடியில போய் விட்டுட்டு வா அப்டின்னு ம் டீச்சர் மீட்டிங் போறாங்களா அதனால விட்டுட்டாங்களா நேரமாவே சப்பல் போட்டுட்டு பூ வச்சுட்டு போனா ரொம்ப குட்டி பொண்ணு
அ எப்ட்றா எல்லா கொழந்தயு ஸ்கூல் போக அழுவு அடம்புடிக்கும்
அதா தெரில நால்லா உருண்டு அழுத
ஆ நானு அழுவ நா வந்து பஸ் ஏத்தி விட்ற வரைக்கும் க்கும் அழுவ ஸ்கூல்ல போய் விட்டாங்கன்னா அமைதியா ஆயிடு எங்க அம்மா அப்பா ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவ அது வரைக்கும் சமத்தா இருப்ப
நா நீ அழுதே பாத்ததில்ல ஸ்வீட்டி ஏய
நா வந்து அழுகுறத பார்த்தாகங்கனா நம்பராரு
ம் ம்
நா யாரு முன்னாடியு அழ மாட்ட சிரி பெட்ஷீட் போட்டு தா அழுவ நான்ல்லா ரெஸ்ட் ரூம் போயிட்டு தா அழுவ
ம் ம்
ஏ நா அழுது நீ கேட்ருக்க
எப்போ
ஒரு டைமு எனக்கு கிஷோருக்கு எதோ ஒரு சண்ட வந்தப்போ நீயு நானு ஃபோன் பேசிட்ருந்தோ உன்ட்ட சொல்ட்ருந்தே
ம்
அப்ப இது மாரி ஒரு டைம் அழுத நீ அழுகிறியா அழாதே அழாதேனு சொல்ட்ருந்தே ஞாபகோ இருக்கா
ஞாபகமே இல்ல
போன லாஸ்ட் சண்டே அப்போ பெருசா இதாச்சில்லே அப்போ
சேர் சேர் அப்றோ சிவன்யா என்ன பண்ணுவா காலைல எழுந்திச்சதுமே பல்லு வெளக்கிட் பால் குடிப்பா
அ
அப்றோ ஆட்டு குட்டிகிட்டு வந்துருவா
ஆட்டுக்குட்டிக்ட்டியா
ம்
ஆ பயோ இல்லையா
பயோ இருக்காது அந்த பெரியாடு பாத்தா மட்டுந்தா ரெண்டு பேத்துக்கு பயோ குட்டியெல்லா நாங்க அப்டியே தட்டி வீசிருவோ ரெண்டு பேரு ம் ஹூம் அது கொம்பு சொரிஞ்சுட்டா முட்டாது
ஓ ஹோ ஓகே முட்டுச்சுனா வலிக்காதா இல்ல வலிக்குமா
தடு மாடு மட்டுந்தா தொடோனு
ஆடு தொட கூடதா
ஆ அது பிரெக்னன்டா இருக்குல்ல அப்ப வந் முட்டிரு
ம் வளக்றவங்ளே தொட்டாலுமே அப்டிதானா
ம்
நல்லா பழகி வளத்ருப்பாங்கல்ல சின்ன வயசுலருந்து அந்த ஆடே கூட ப்ரெக்னன்டா இருக்கும்போது அவுங்ளயே முட்டுமா
அ அ அப்டி முட்டாது அவங்களா போய் பால் கறப்பாங்க ஆட்டுப்பால்லியு டீ குடி டீ போட்லான்னாடா கெட்டியா இருக்கு
அய்யே நீ ஆடு பால் குடிப்பியா
ம் நா குடிச்சதில்ல
அ
நா அந்த ஒரு ஆடு வெச்சு வளபேன்ல்ல
ஆமா
அப்போ அ நா அது மேச்சிட்டு ஒரு பாட்டி அவுங்க வீட்டுக் போவே அந் பாட்டி
அ
என்ன பண்ணுவாங்க அவுங்க ஆடு பொட்டு குட்டி போட்ட ஆடு அவுங் அதுக்கு புட்டில பால் வாங்கி ஊத்திட்டு அவுங்க வந்துட்டு அந்த பால் கறந்து அ பால் காய வெச்சு குடிப்பாங்க அவ்ளோ டார்க்க திக்காக இருக்கு குடிக்றியான் கேப்பாங்க நா வேண்டா சொல்லிருவே
வந்துருமா
ம்
அப்ற ஏ அத குடிக்கறாங்க
தெரியலா அப்டிதா சொல்லுவாங்க
ஆரு பேசுறா
யாருக்கு தீபிகா அக்கா தீபிகாக்கா வந்து தெரியாது
ம் சௌஃபி இருக்கா அதே சௌவ்மியாக்கா
அவங்களோட ரிலேட்டிவ்ல சோமின்னு ஒருத்தங்க இருக்காங்க
ஆ
இவ பேரு அதுங்கறனால சீக்கிரமா மனப்பாட வச்சுட்டா சோமி பேசுறது சோமிதா பேசுறது சேரி சொல்லு சோமி சிவனி இங்கதா இக்கற சோமி
ம் என்ன பண்றா
பக்கத்துல உ்காண்டு இருக்றா பால்வடி போயிட்டு வந்தா சோமி க்தா பேசுறியா அவ கூட ஒண்ணுமே சொல்லி தர்லியாமா நர்சக்கா வந்திருந்தாங்ளாமா அவுங்க அம்மாக்கு ரெக் ம்
ஆ
பிரெக்னன்டா இருக்காங்க அதுக்கு மாத்ர குடுத்துட்டு இருக்காங்க
ஓகே ஓகே சாப்ட்டாளா மத்தியானோ
இல்ல இன்னு சாப்பில்ல
ம் ஓகே
சிவன்யாங்க பாப்பா வந்து அவங்க அம்மா வைத்தலுக்கது
ம் ஓ சிவன்யா ஓட பாப்பா உங்க வயித்துல இருக்கு
ஆ சிவன்யா பாப்பா உங்க அம்மா வயித்துல இருக்கு காயம் அங்க அர்ச்சன உ பேர் பண்ணுவாங் குடுத்தா கடிக்கும் போ ம் ஆ கூடு
கிருமா கொஞ்ச நேரோ கழிச்சு கால் பண்றே பிரியா கால் பண்றா
ம் கொஞ்ச கொஞ்சமா கடிச்சு போட்டீங்னா ஏ என்னாச்சு ஹலோ
அப்ற கால் பண்றே
சேரி பிப்பி பாய் ம் என்ன சொன்னாங்க